வணக்கம் தோழி
ஹலோ
ஆ வணக்கம் தோழி நான் கேக்கறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ வணக்கம் தோழி நீங்க பேசுறது தெளிவா கேக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி இப்ப எது சம்பந்தமா நா வந்து அழைச்சே அப்டின்னா இன்னைக்கு நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலுக்கு போனேன் தோழி எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு மாலுக்கு வந்து போயிருந்தே அந்த மால்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ளூர்வாசிகள் மட்டுமே வரமாட்டாங்க அதுனால பிரபலமான மாலுங்கிறனால எல்லா ஊர்ல இருந்துமே மக் க்கள் வருவாங்க ஆரம்ப காலக்கட்டத்துல அந்த மாலு வந்து கட்டி நா வந்து போனே ஒரு ஒரு வருஷத்துல போம்போது பாத்தீங்கன்னா அந்த மால்ல பெருசா ஒன்னு சொல்ற அளவுக்கெல்லா இருக்காது ஆ ஓரளவுக் கு இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மால்ல வந்து இல்லாத பொருட்களே இல்ல வித்தியாசமான ஒரு இனிப்பு வகைகள் ஆகட்டும் ஒரு சாக்லேட் ஆகட் டும் ஒரு ஸ்வீட் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு அரிசி மாவு எதுவா இருந்தாலுமே அங்கேயே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத் தீங்கன்னா இந்த பிரியாணி அந்த மாறி ஆ இதெல்லாமே வந்து சமைச்சு வந்து வித்துட்டு இருக்காங்க அத அந்த மாலுக்கு பின்னாடியே நம்ம அத கேண்டின் மாதிரி நம்ம வேணுனா வந்து போய் வாங்கி சாப் இருக்கலா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் ஒரு பக்கமு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட்டு அதுவுமே வந்து ஒரு பக்கம் வந்து எல்லா இதுமே போட்டு அதையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வந்து அதையு வித்துட்டுருக்காங்க இந்த மாரி அங்க இல்லாத உணவே இல்ல ஒரு ஒரு இறைச்சி முதல் கொண்டு எல்லாமே வந்து அங்கே இருக்கு அசைவ உணவுகள் ஆகட்டும் அது வந்து எல்லாமே இப்போ மேண்டேட் பண்றது அது எல்லாமே வாங்கி போய் அப்டியே பொரிச்சுக்கலா மீன்னா ட்டோ எல்லாமே வந்து அந்த மால்குள்ளியே இருந்தது இந்த மாரி வந்து எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருந்தது இதுல வந்து ஒரு விஷய வந்து பாத்தீங்க அப்டின்னா இதுல வந்து இப்போ அங்க அந்த இடத்துல வந்துட்டு மற்ற நாங்க ஒவ்வொரு இதையுமே வந்து பாத்தோ அந்த மால் ரொம்ப பெருசு நாங்க வந்து எல்லா மே வந்து சுத்தி பாக்க முடியல இருந்த குறைந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நாங்க பாத்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அட்டை அந்த சிறிய அட்ட டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா காசுகளு எல்லா சில்ற காசுகளும் வந்துட்டு அதுல போட்டு வச்சிருந்தாங்க ஆனா ஒவ்வொரு ட்ரேலயும் ஒவ்வொரு மாரி இருந்தது சைஸ் வந்து வேற வேற மாரி இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்டி சொல்றது நம்ம உள்ளங்கை அளவுக்கு தா இருக்கும் நம்ம ஒரு கை அளவுக்கு தா வந்து இருக்கு அந்த விரல்கள்லருந்து நம்ம கை அளவுக்கு தா இருக்கு அதில வந்து பாத்தீங்கன்னா அதுலே மேல போட்ருக்கு ஐம்பத்தோரு உலக காசுகள் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்டின்னு இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து உலக காசுகள் இருந்தது அந்த மாதிரி அது நாங்க வந்து வெளில இருந்தே நம்மனால பாக்க முடியும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீடன்னு சொல்லுவாங்க வெள்ளை ஷீட் அது வழிய தா நம்ம வந்து பாக்க வேண்டியதா இருந்தது அது வேணுனு விருப்பப்பட்டவங்க எடுத்துட்டு போறாங்க அப்போ என்னோட அத்தையு வந்து கோட்டங்க இத எல்லாமே எதுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க இதெல்லா யாராவது வாங்குவாங்களா அப்டின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நா சொன்னே இல்லைங்க அது வந்து யாராவது வந்து கலெக்ட் பண்ணி வெக்கிறவுங்க இருப்பாங்க இது மேல ஆர்வம் பண்ணவங்க வந்து இந்த இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஏனா உலக காசுகள் எல்லாமே அதுல இருக்கு எந்தெந்த ஊருன் அந்த எ அட்டையிளையு போட்ருக்கு அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இது விசித்திரமான விஷியங்கள் எல்லா நா பாத்தது உண்டு எனக்கு வித்தியாசமா இருந்தது இந்த மாரி நீங்க வந்துட்டு ஏதாவது பாத்ததுண்டா தோழி ஏனா இந்த மாதிரி நா வந்து பாத்தீங்கனா வ சமூக வலை சிலங்கள தா பாத்துருக் இந்த மாரி இந்த ஒரு ரூவா காயினு ரெண்டு ரூவா காயினு இந்த நாட்டோடது வந்து நாங்க வந்து வாய்ங்கிறோ ஆ இல்ல நா இந்த இது காயின் இங்க வச்சிருந்தங்கனா இத்தன் ரூவா குடுத்து உங்ககிட்ட இருந்து வாய்ங்கிருவோ இல்லனா நாங்க இந்த மாரி காய்ன் வந்து விக்கிறோ வேணுனா நீங்க வந்து வாய்ங்கிலா அப்டிங்கிற மாரி நா சமூக வலைதளங்கள்ள பாத்தே ஆனா ஒரு அப்புற அதா நல்லா பிரபலமான ஒரு மால்ல இந்த மாரி உலக காயின்கள் எல்லாமே அதுல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வியப் கூட்டு விஷியமா இருந்தது அந்த மாரி நீங்க சமீபத்துலயோ இல்ல ஆரம்ப காலகட்டத்துல எதுலயாவது பாத்ததுண்டா தோழி
கண்டிப்பா இந்த மாதிரி விஷியங்கள் ஆ நெறைய பாத்திருக்கே நானு நீங்க சொன்னதுகப்புற தா ஞாபக வந்துரு செரி இப்ப வந்துட்டு நாங்க ரீசெண்டா ஒரு அ வெளிய போய்ருந்தோ அந்த எடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்குனே ஒரு எக்ஸிஃபிஷன் மாரி வச்சிருந்தாங்க அங்க வந்துட்டு எப்டினா நம்ம பழைய கால த்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி அம்பது எறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காசுகள் நா நானே நா இருக்கம் போதே வந்துட்டு ஒரு ரூபா கா காசு ரெண் ரூபா காசு அப்புற வந்துட்டு அஞ்சு ரூபா காசு அந்த மாரி வந்துட்டு சில்ற காசு எல்லா இருந்தது பத்து ரூபா ஆ பத்து பைசா காசு நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன் நெனைக்கிற பத்து பைசா காசு இருவது பைசா காசு அதுக்கப்புறமா அ ஐம்பது பைசா இப்ப அம்பது பைசா காசு எல்லா வந்துட்டு யூஸ் பண்றதே இல்ல யாருமே ஆனா வந்துட்டு நாங்க இருந்த டைம்ல வந்துட்டு அந்த பத் து பைசா இருவது பைசா அம்பது காசெல்லா வந்துட்டு யூஸ் பண்ணிர்க்காங்க அந்த மாரி கா காசுகள் அதுல்லாம வந்துட்டு இப்போ ஃபாரின்ல எல்லா வந்துட்டு இன்னமு கூட வந்துட்டு மாரி அந்த மாரி சின்ன சின்ன காயின்ஸ் எல்லா யூஸ் பண்ணிட்டு தா இருக்காங்க நாங்க வந்துட்டு பாத்து போ ரீசன்டா போபோது போ அந்த சின்ன ஒரு ஒரே ஒரு சின்ன காயின குடுத்தா உங்களுக்கு ஒரு டீ குடுப்பாங்க இல்லனா நெறைய பொருட்கள் வாங்கலா நம்ம வே இங்க வந்துட்டு நமக்கு ஒருபாக்கு என்ன கெடைக்கு ஒரே ஒரு அது என்னது ம் ஒரு சாக்லேட்டோ இல்லனா அந்த மாதிர்தா கெடைக்கு பட் நம்ம ஆ ஆ இ நம்ம ஊரோட காசு மதிப்புக்கு வந்து அது வந்துட்டு ரொம்ப அதிகம் அதனால வந்துட்டு அந்த ஒரு சின்ன காயின வச்சே உங்களுக்கு நெறைய பொருள் வாங்கலா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அங்க பாத்ததுல வந்துட்டு ரொம்ப ஆச்சிரியமா இருந்துச்சி அப்டின் சொல்லலா அப்டி பாத்தீங்கனா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த காயின்ஸ் மட் டு இல்ல இந்த காயின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒருபா காயின் அந்த மாரிலா ஆ பிரிண்ட் போட்டிருக் இல்லையா பட் பழைய காலத்துல வந்துட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிலா வந்து அப்பதா வந்துட்டு அ ஆரம்பிச்சாங்களே இந்த மாதிரி காயின் வந்துட்டு தயாரிக்கிறது அப்டி பாத்தீங்கனா வந்துட்டு உலோகம் அப்டின் சொல்வாங்ளே இந்த நம்ம இப்ப இருக்கிறது வந்துட்டு அலுமினியம்ல இருந்துச்சு அந்த பத்துக்க பத்து பைசா காசு எல்லா வந்துட்டு அலுமினியம்ல தயாரிச்கிட்டு இருந்தாங்க இப்பதா வந்து ஸ்டீல்ல வருது ஆனா வந்துட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கனா வந்துட்டு உலோகம் ஆ உலோகம் அது எப்டி சொல்றதுன் தெரியல எனக் கு அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டல்ல வந்துட்டு செஞ்சி இர்ந்து என இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப வந்துட்டு நாங்க ஒரு எக்ஸிமிஷின் போய்ருந்தோ நாங்க வேற ஊருக்கு போகும் போது அங்க வந்து பாத்தீங்கனா இந்த மாரி நெறைய ஒரு டிஸ்பிளேலேயே வச்சிருந்தாங்க இந்த மாரிதா காயின் வந்து ஆரமி ச்சாங்க அப்டின்னு ஒரு சின்ன ஒரு காயின் இருக்கு நடுவுல ஒரு ஒட்டருக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருக்கு அது வந்து ஒரு காயினு அந்த மாத்ரி வந்துட்டு நெறையா காயின்கள் வந்துட்டு இந்த மாத்ரி வந்து காசுகள்ல்லா வெ ச்சு அது ஒரு டிஸ்பிளேல வெச்சிருந்தாங்க அது இல்லாம வந்துட்டு இன்னு டிப் அ ஒரு மாரி பு புதுமையா இருந்தது வந்துட்டு எனக்கு ப முதல் தடவ நா பாத்தே அது வந்துட்டு என்னன்னா கார்கள் நீங்க வந்துட்டு பழைய காலத்து காரெல்லா பாத்துருப்பீங்க இந்த அம்பாசிடர் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நெறையா அந்த ரொம்ப ஆ காசு இருக்குறவ்ங்க பணக்காரங்கல்லா வந்துட்டு காரெல்லா வெச்சிட்டு அவுங்க அந்து பழைய காலத்து காரு மாரி ஓட்டிரு ப்பாங்கல்லையா நீங்க பாத்திருப்பீங்க நெனைக்கிறே இப்ப படத்தில எல்லா காட்டுவாங்க அந்த மாத்ரி கார்கள் வந்து ட்டு நல்லா மெண்டைன் பண்ணி அழகா டிஸ்பிலேல வெச்சிருந்தாங்க எனக்கு அத பாக்குறதுக்கு ரொம்ப ஆ ச்சிரியமாவு ரொம்ப வியப்பாவு இருந்துச்சு இந்த மாத்ரி வந்துட்டு நா நேர்ல பாத்ததே கெடையாது அந்த மாரி எப்டி சொல்லணுனு ஒரு அம்பது அறுவது கார்கள் கி ட்ட வெச்சிருந்தாங்க இப்ப ஃபாரின்ல இருந்த காரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இருக்குற ஆ பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டு யூஸ் பண்ண அ கார்கள் எல்லாமே வாகனங்கள் எல்லாமே எல்லா அ டிஃப்ரெண்டான வாகண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஆட்டோ வகைகள் அதுக்கப்பறோ வந்துட்டு இப்ப ஒரு மிலிடரியில யூஸ் பண்ற பெரிய அந்த பீரங்கின் சொல்லுவாங்கல்லையா அந்த மாத்ரி பீரங்கி வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து ட்டு ஒரு லாரின்ற ஒரு விஷ்யம் வந்துட்டு இப்ப இருக்குற லாரி வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு பாக்கறதுக்கு ஆனா வந்துட்டு மொதல்ல ஆரம்பிச்ச லாரி வந்துட்டு நீங்க பாத்திருப்பிங்ளான் தெரில அந்த காலத்துல எப்டி இருந்த இருந்துச்சு அப்டின்றத ஒரு எக்ஸிபிஷன்ல வெச்சிருந்தாங்க அத வந்துட்டு ஒரு கார் அ மியூ ஸியம்னே சொல்லலா அப்டின் நா நெனைக்கிறே அந்த மியூஸியம்ல வந்து ட்டு இந்த மாரி விஷ்யங்கள் நெறைய விஷ்யங்கள் வெச்சிருந்தாங்க இந்த கார் வகைகள் அதுக்கப்புறமா இந்த இரண்டு சக் இருக்கற வாகன வகைகள் அதுக்கப்றோ வந்துட்டு நெறைய விஷ்யங்கள் இப்ப முன்னாடி எல்லா வந்துட்டு இப்ப ஒரு கிராம த்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைனர்ருலா சொல்லுவாங்கல்ல அந்த மாரி ஆளுங்க வந்து வெச்சிருப்பாங்க பெரிய புல்லட் மாத்ரி எல்லா அந்த மாரி புல்லட்லயே வந்துட்டு ஆ அவுங்க பெரிய ஆளுங்கதா ஓட்டுவாங்க அந்த மாரி இது இவ மொதல் மொதல்ல தயாரி ச்ச புல்லட் வகைகள் வண்டி அந்த மாத்ரி விஷ்யங்கள் அதுக்கப்பறோ ஒரு ஆ இப்போ ரொம்ப காஸ்ட்லி காரல்லா சொல்றாங்களா அந்த பிராண்ட்டுலியே வந்துட்டு மொதல்ல மொதல்ல ஒரு ஒ நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கார் எப்டி இருக்கும அப்டின்றத வந்துட்டு அது ஒரு ஒரு பார்ட்டியு கிளீனா தொடச்சி வெச்சு இதுக்காகவே ஆள வச்சு அந்த மாத்ரி வந்துட்டு அவ்ளோ ஒரு பெரிய ஒரு மியூசியம் மாரி கட்டி வெச்சு அந்த மாரி வ வண்டிகள் எல்லாமே ஒரு மாரி லைனா அரேஞ் பண்ணி வெச்சு அதெல்லா நாங்க வீடியோலா எடுத்துட்டு வந்தோ ஃபோட்டோலா எடுத்து ட்டு எனக்கு அத பாக்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்ச அதுவு என்னோட பைய்யன கூப்டுட் போய் காட்னதுக்கு அவனுக்கும் ரொம்ப புதுமையா இருந்துச்சு இந்த மாரில்லா காரெல்லா வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்கு பிஃபோர் இருந்துச்சா அப்டின் சொல்ட்டு அவ ஆச்சரியமா பாத்தா எனக்குமே வந்துட்டு நாங்க இந்த தம் அம்பாஸ்டர் அந்த மாரி கார்கள்ல்லா பாத்துருக்கோ அதுக்கு முன்னாடி இருந்த கார்கள்ல்லா வந்துட்டு நா பாத்தது கெடையாது அதெல்லா வந்துட்டு எனக்கு நேர்ல பாத்த அ ஒரு அனுபவம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்டின் சொல்லலா அதெல்லா வந்துட்டு நெறைய புகைப்படங்கள்லா எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு ஃபோட்டோவோ அத அந்த மாரி எடுத்துட்டு வந்தது எல்லாமே ரொம்ப ஆ ச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்பற எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா வந்துட்டு அங்க மேல இருந்து இப்போ முதல் முதல்ல வந்துட்டு இப்போ பறந்து போறா மாதிரி இப்போ ஒரே ஒரு சீட்டு தா இருக்கு அதுலருந்து ஒரு ஒரு இப்போ ஒரு பேர்ட் பறந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு பறவை பறந்தா ரெண்டு ரக்
மல்யான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தர் உக்காந்துகிட்டு அது அப்படியே வந்துட்டு பின்னாடி பெரிய ரெண்டு ரெக்க இருக்கிற மாதிரி அது வந்து அது ஏதோ ஒரு சின்னதா ஒரு மெக்கானிஸம் மாரி பண்ணி அத வந்து அவங்க ஓட்றாங்க அப்படி சல்லுன்னு மேல பறக்குது அது எவ்வளோ ஃபீட்டு பறக்கும்னா எனக்கு தெரியல எவ்ளோ அடி பறக்கும்னு எனக்கு தெரியல ஆனா வந்துட்டு அந்த மாரி பறக்கற வண்டி வந்துட்டு மொதல் மொதல் கண்டுபிடிச்சிருக்கங்க இல்லையா அந்த வண்டிய வந்துட்டு அங்க ஒரு டிஷ்பிளேல வச்சிருந்தாங்க அத பாத்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஓ இந்த மாதிரில்லா அந்த காலத்தில் வந்து கண்டுபுடிச்சிருக்காங்க போல இருக் கு அதுலேந்து அதா வந்துட்டு ரொம்ப ஆ ஆ நல்லா இன்னு அட்வான்ஸ்டா கண்டுபுடி கின்னா நறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சரியமா பாத்தோ ஏன்னா வந்துட்டு நம்ம டி விலதா பாத்திருப்போ இல்லையா இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனோ இல்ல மியூசியமோ இந்த மாரி கார் எல்லா பழைய காலத்து ஆளுங்கள் ஓட்ன கரு எல்லா வந்து பெரிய ஹீரோஸ் எல்லா வந்துட்டு இந்த மாரி கார் வச்சிருந்தாங்க அப்படி வச் சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய பாத்துருப்போ அந்த மாரி விஷயங்கள நேர்ல பாக்கும்போது நமக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கு இருக்கு இல்லையா அதெல்லா வந்துட்டு நாங்க இப்போ நேர்ல பாத்துட்டு வந்தோ இந்த மாதிரி எல்லாருக்கு ஒரு தடவ தா லைஃப் ல ஒரு சான்ஸ் ஆ கெடைக்கும்னு நெனைக்கிறே பாக்குறதுக்கு அது வந்துட்டு எனக்கு கெடைச் து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலா தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன விஷய வந்து எனக்குமே வந்துட்டு நறைய விஷயங்கள் நம்ம இப்படி போய் பாக்கணு. அப்படின்னு ஆர்வத்த தூண்டுது நானும் வந்து நறைய பக்கம் பயணம் செய்யும்போது மியூசியமெல்லா பாத்திருக்கே ஆனா அதுக்குள்ள போ சென்று போய் பாத்ததில்ல இந்த வாட்டி இதுக்கு மேல போனா கண்டிப்பா உள்ளதிர பாக்கணு தோழி நன்றிங்க தோழி மறுவாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா ம்
கண்டிப்பா ரொம்ப நன்றி